கேக்குதா
கேக்குது சொல்லுங்க
என்ன பண்
ம் நா இப்பதா சாப்பிட்டு முடிச்சே நீங்க சாப்ட்டாச்சா
ஆ ஓகே
நீங்க பேசுறது கொஞ்ச பிரேக் ஆகுது
இப்போ கேக்குதா
இல் ஹலோ
ஆ கேக்குதா தோழி
ஆ ஆ சொல்லுங்க
என்ன டாபிக் பத்தி பேசலா இன் ப்படி சொல்லுங்க
ஹலோ
இப்ப கேக்குதா தோழி என்ன ஸ்டாப் என்ன தலைப்ப பத்தி பேசுலான்னு நீங்களே சொல்லுங்க
ம் வேற என்ன பத்தி பேசலா இல்ல நா ஐடியாவே இல்ல நீங்களே சொல்றிங்ளா
ஏதாவது ஒரு தோழிக்கிட்ட நீங்க பேசிருப்பீங்கல்லா அந்த மாரி ஏதாவது ஒரு சொல்லுங்க அத கண்டினியூ பண்ணலா
நா பேசுனது இதுதா எனக்கு ஃபில்லா இன்னைக்கு எல் ஃபில்லா எப்பவுமே என்னா இருக்கறது எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம் டி என் பி சி எக்ஸாம் அதுதா அதுதா அந்த தோழியு அப்படிதா சொன்னாங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க எல்லாத்துக்கிட்டயு சொல்றதுதா ட்ரை பண்ணா கண்டிப்பா நம்ம எவ்ள எஃபர்ட் போடுறமோ அதுக்கு தக்கன நம்மளுக்கு க்ரெடிட்ஸ் கெடைக்கும் தானே
கண்டிப்பா நம்மளோட முயற்சியிலதா நம்மளோட வெற்றி இருக்குது நம்ம முயற்சி பண்ணாம இருந்தோனா அது எந்த ஒரு இதுவுமே நடக்க போறதில்ல சோ நம்மளோட வெற்றி நம்ம கையில தா இருக்குது அதுக்காக நம்மதா முயற்சி பண்ணணு
ஆமா தோழி
என்ன டாபிக் நீங்க ஏதாச்சு ஒரு டாப்பிக்கு அத ஸ்டார்ட் பண்ணுங்க அத பத்தின பேசலா நம்ம
ஆ இல்ல என எனக்கு என் எத பத்தி பேசுறதுன்னு நீங்க சொல்லுங்க நா நானே பேசுறே
எப்டி சொல்லற ஜென்ரல்லா தா நம்ம வ இப்போ இப்ப நம்ம எத பத்தி பேசலாம் நம்ம வந்து போன இதுலா நம்மளோட கல்லூரி பருவத்த பத்தி பேசினோ சோ இந்த இதுல நல்ல நண்பர்கள் இருந்தா நம்மளோட வாழ்க்க எப்டி இருக்குன்னு சொல்ட்டு பேசலாமா?
ஆ
அ சேரிங்க தோழி நீங்க மொதல்ல ஃபாரு கொஞ்ச நேரோ பேசலா அதுக்கப்புறோ நா பேசற
ஃப்ரெண்ட்ஸ்சே ஓ ஓகே இப்போ நம்மளுக்கு பத்து ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்பக்ஷடின்னு நினைக்கிறத விட ஒரு பெர்சனா இருந்தா அட்லீஸ்ட்டு ஒரு ட்ரூத் ட்ரூத்ஃபுல் ஃப்ரெண்டு இருந்தா ஓகேன்னு எனக்கு தோணுது அவங்க கிட்ட எல்லாத்தியு நம்ம ஷேர் பண்ணமா எல்லாத்தியு ஷேர் பண் அதாவது கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையு அவங்க கிட்ட ஷேர் பண் பண் நம்ம பண்ணாலு அவங்களையு நம்ம கிட்ட எவ்ளோத்துக்கு ஃப்ரீயா ஃப்ரீடம் அவுங்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ அவ்ளோ தூரத்துக்கு அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க சோ என்னக் கஷ்ட வந்தாலு கஷ்டமாவே இருக்கட்டுமே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா நம்ம ஓகே கூல் ஆயிருவோ ஓகே ஆயிரு அப்டி அப்படி எண்ணுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்க நா இப்போ ரொம்ப அழுதுட்டு இருக்கே என்னால முடியல யாருகிட்டையாவது சொல்லி ஃபீல் பண்ணி அழுதே தீர்ணுன்னா நா அவகிட்ட போய் சொல்லிருவே ஒரு கட்டத்துல சொல்ல முடியாத சுட்டுவேஷன் அப்டின்னா சொல்ல மாட்டே ஆனா அவங்கைல்லா அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க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
ஒரு மனுஷனா இருந்தா அட்லீஸ்ட் அவுங்குளுக்கு ஒரு லாஸ்ட்டு இல்லையேன்னு சொ சொல்லி அல்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டாது இருக்கணுன்னு நா எப்பவுமே நனைப்பே சோ நானு அது மாரி ஒன்னே ஒன்னு சம்பாதிச்சு வச்சிருக்கே எ லைஃப்ல
ம் ங்க குடுத்து வச்சவுங்கதா
ஆமா
ஆஹ கண்டிப்பா நம்மளோட கஷ்டமான சுச்சுவேஷன் நம்மளோடவே நம்மளாள அம்மா அப்பா கிட்ட கூட சுச்வேஷன சொல்ல முடியாது என்ன நம்மளோட ஹஸ்பண்டு கிட்ட கூட சொல்ல முடியாத கூட இருக்கலா ஆனா நாம அவுங்ககிட்ட ஷேர் பண்லா இந்த மாரி இருக்குது அப்டின் சொல்லி நம்மளோட தோழிகிட்ட மட்டுதா நம்ம ஷேர் பண்ண மு நியு அந்த மாரி நானு என்னோட லைஃப்ல ஒரு தோழி சம்பாரிச்சு வச்சிருக்கே சோ ஆ அந் தோழி எப்னா நம்மல் நம்ம பேசுறத வச்சே நம்ம எந்த மாரி சுட்டுவேஷன்ல இருக்கோ நம்ம ஜ நல்லா இருக்கோமா நல்லா இல்லையன்னு சொல்லி கண்டுபிடிக்குவாங்க சோ அந்த மாரியில்லா ஒரு தோழி கிடைக்கிறது வந்து ரேர் யாருக் எல்லாத்துக்குமே இந்த மாரி யாரு அமைய மாட்டாங்க நூத்துல ஒரு அஞ்சு சதவீதோந்த அந்த மாரி இருப்பாங்க நா சொல்லுவே ஏனா எ கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ வச்சு பாக்கும்போதே எல்லா காலேஜ் டைம் அவுங்க ஒன்னா இருந்தவுங்கல்லா இப்ப அவ்ளோவா குளோஸ் இல்ல காலேஜ் டைம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா சுத்துனவுங்களே இப்போ வந்து அவ்ளோவா குளோஸ் இல்லாம தா இருக்காங்க சோ அந்த மாரி இருக்க கூடிய சுச்சுவேஷன்ல எனக்கு இப்டி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க எனக்கு இப்டி ஒரு தோழி இருக் காங்கன்னு சொல்லும் போது நா குடுத்து வச்சு பிளஸ் ஆ
ட்டு அங்க பேசலங்குறது தாண்டி நம்மளுக்காக ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க
ஆ நம்ம வந்து டெய்லியு பேசலனாலு நம்ம ஒரு கால் பண்ணி இதா நம்ம என்னோட ப்ராப்ளம் சொல்லி எப்ப நம்ம கால் பண்ணாலு அந்த கால் அட்டன் பண்ணி புழம்புறத கேக் இதுக்காது ஒரு ஃபிரெண்ஸ் இப்பாங்கல்ல
ஆம்மா
இருக்கணு கண்டிப்பா இருக்கணு அந்த மாரி ஒரு ஃபிரெண்ஸு அ எப்டி சொல்ல பசங்கதா அந்த மாரி லாங் ஃபிரெண்ஸு மெய் டெய்ன் பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஆனா என்னோட லைஃப்ல நா இப்ப வரைக்கும் மெய்ன்டெய்ன் பண்ணிட்ருக்கேங்க கண்டிப்பா அது எங்குளோடு இருக்கதா செய்யு
ஓகே ஓகே ஓகே
ஆ அந்த இதுல நானு குடுத்து வச்ச ஒரு பொன்னு ன்னா சொல்லலா எனக்கு கெடைச்ச ஃபிரெண்டு வந்து ரொம்ப குடுத்து வச்சது எனக்கு இந்த மாரி கெடைப்பாங்ளா அ எங்குளோட ஃபிரெண்ஸு ஸிப்ப பத்தி நெறைய பேரு கண்ணே போட்ருக்காங்க எங்ளு குள்ள வராதா சண்டயே இல்ல அடிக்க கூட செய்திருக்கோ அதலா நெனைக்கும்போது எப் புலா இருந்தோ அப்டி இப்ப எப்டி இருக்கோ அந்த மாரி சிரிக்க கூடிய மாரி இருக்கு
அதூ உண்மதா எனக் எல்லாரு நெனைப்பாங்க இவுங்க இவ்ளோ என் ஃபிரெண்டு கூடலா நா இருக்கும்போது இவங்க இந்த சைல்டுஹூட் ஃபிரெண்டா இப்டிலா இருக்காங்ளே அப்டின்னு யோசிர்க்கவ்ங்குளு உண்டு
இப்டி கேட்ருக்காங்க
ஆ ஆனா எனக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடிதா தெரியு ஸ்கூ காலேஜ் ஸ்டாடிங் அதுவு காலேஜு ஸ்டாடிங்லனா அந்த பொண்ணு நா ரொம்ப ரகடோ ஃபஸ் ட்டு அப்டிதா நெனச்சே இவ இந்த கொரனா டைம்லதா இந்த ஃபிரெண்டு இன்ட்ரடியூஸ் ஆனது சோ அப்போ நெனைச்சே ரொம்ப ரக்கடு கேள் அது அது வேறே பேன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்ல கிளாஸ்ல ஆன்சர் பண்ணம் போதெல்லா ப இன்ட்டலிஜெண் கேளா இருக்கும் போல த படிக்கிற பொண்ணுங்குளே கொஞ்சோ இன் இது பண்ணுவாங்கன் சொல்லுவா ங்களா அந்த மாரி கூட நா நென்ச்சிருக்கேன் ஆ லாஸ்ட்டு பாத்தா ஐயோ என் நம்மு நம்மோ அப் டி இப்பிடியோ அப்பிடியோ நெனைப்போ ஆனா லாஸ்ட்டு பாத்தா நம்மள மாரிதா அந்த பொண் ஆனா இன் அவங்க கெடைச்சதுக்கு நா குடுத்து வச்சவதா
ம் ஹும் எதுனால நீங்க அப்புடி சொல்வீங்க தோழி
ஏனா நா ஒரு செல்பிஷன்னு சொல்றத அத விட ரொம்ப கோவ்படுவே சீக்ரமா ம் சின்ன சின்ன விஷ்யத்துக்கூ ஒட்னே டிப்ரஷன் ஆய்ர்வே சோ அவங்க வந்து அதையெல்லா பாக்க மாட்டாங்க அவங் அவயி வந்து பேசலாட்டி என்ன நம்ம போய் பேசுவோமே அப்டி நா ஆனா போமாட்டே எனக்கு இந்த ஈகோ இகோயிஷ்டுன் சொல்லுவாங்கல எனக்கு இல்லனு நா எல்லாத்துக்கிட்டையுமே நிருபிப்பே ஆனா எனக்கி உண்டு அதே என்னாலே ஒ ஒணர முடியு ஆனா மத்தவ்ங்ககிட்ட காம்ச்சுக்கு மாட்டே என்ன எனக் கி ஈகோலா கெடையாது
னால நம்மள ப இப்டி சொன்னது நம்மள இது பண்ண முடியா நம்ளுக்கு உண்டுன் சொல் நம்மளுக்கே தெரியு
தெரியு ஆனா அதையு தாண்டி அவ அப்டி இருந்தாலு பரவாயில்ல அப்டின் சொல்லிட்டு வரக்கூடிய ஃபிரெண்டு ஒரு பொண்ணுனா என் ஃபிரெண்டுதா மத்தவ்ங்க யாரையு நான் சொல்ல மாட்டே எ அத் எங்க அம்மாவையு செரி அப்பாவையு செரி தம்பி ஃபேமிலி அ ஃபிரெண்ஸு பஸ்ட்டு கசின்ஸ் அப்டி யாருமே கெடையாது அது என் ஃபிரெண்டு ஒருத்தி மட்டுந்தா நா கோவத்துல இருந்தாலு அவ ச்சொல்லுவா நானு பேஸ்மாட்டே நீயா கால் பண்ற வரைக்கு நா பேஸ்மாட்டே நீயா டெக்ஸ் பண்ற வரைக்கு நா பேஸ் மாட்டே அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா லாஸ்ட்டாவ் ஃபோன் பண்றதே அவளா மட்டுதா இருக்கு
அது எப்டி தோழி விட்டு குடுக்க முடியு ஃப்ரெண்ஸ் எல்லா நமக்குன்னு இருக்கு ஃப்ரெண்ஸு நம்ம கோவத்துல சொல்லு அவ நீ நீங்க எப்டி இருக்கீங்கன் சொல்லிட்டு அவ்ங்க அப்டி இருக்க முடியாதுல்ல தோழி
அதுதா அதுதா அதுதா அவ எனக்கு கிடைக்கிறதுக்கு நா குடுத் தச்சிக்னு அப்
ம் நானு காலேஜ் ச்சம் என்னோட ஃப்ரெண்ட் அந்த ஒருத்தோவ் அந் பெஸ்ட்டு ஃப்ரெண் தோ ஃப்ரெண்டுன் சொன்னா அவ் மட்டுன்னா எல்லாவேஜ் ரிலேஷன் ஸ்லந்து நா லவ் பண்ற பையேனு என்னோட ஹஸ்பண்னா அவ்ங் கூட சொல்லுவாங்க அப்டி என்னதா ரெண்டு பேரு பேஸ்வீங்க அ எப்பமு ஃபோன் பிஸியா இருக்குது எப்பவு இதா இருக்குது நீ கேனு இந்த மார் சுத்திட்ருக்கின் சொல்வாங்க அ எனா எ ஃபே ஹஸ்பண் கிட்டயே நறையா பேர் சொல்லிருக்காங்க என்ன எதுக் எடுத்தாலு அங்யே ஃபோன் போறதா இருக்குன்ட்டு ஆனா அதெல்லா இது பண்ல என்னோட் அத்லா ஒரு ஜாலி எ என்னோட ஃபேமிலிக்கி இப்போ வரைக்கு நா அவ கிட்ட பேசிட்ருக்கேயா அவாதா எல்லா இதாலுமே அவளுக் தெரியு ஏ பிக்ஸுடு அததா அப்பா அவாளுக் தெரியு கால் ஃபோன்லே போன் பிஸியா வருதா அப்பா அவாகிட்டதா பேசிட்ருக்கா அப்டின் சொல்ட்டு அவ்ங்ளே புரிஞ்சிப்பாங்க இனு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்றோமே ஃபோன் பிசிட்டு வந்தா என்ன ஃப்ரியா இர்க்கியா பேசிட்ருந்தா ஆமா ஆத் சரி அவுங்க்கே தெரிஞ்சிரு வேற எங்க பேச போறோ அப்டின்ட்டு சோ அதனால அந்த விஷ்யத்துல நானு ரொம்ப கொடுத்து வச்சே ஒரேய் தா
ச்சேரி ச்சேரி ச்சேரி
நைட் என்ன சாப்ட்டீங்க சப்பாத்யு
சப்பாத்தியு பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா
உங்களோட சமையலா தோழி
ட்ருன் அப்படின்னா ஹலோ சப்பாத்தி நா பண்ண அம்மா பண்ணாங்க பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் நா பண்
அன் அப்போ சைடிஸ்லா நீங்க வைப்பீங்க மெய்ன் டிஷ் அம்மா வைப்பாங்க
ரொம்ப செஃப்பு அந்த அளவுல்லா இல்ல எதோ இந்த யூடியூப் சமையல்னு சொல்லுவாங்க எல
அந்த மாரி பாத்து
ஆ அப்டி இல்லை எனக்கு ஒரு சிஸ்டர் உண்டு எனக்கு மறந்துரு அவங்க சொல்லுவாங்க நீ பண்ணு மௌனோ பனம் பிடிச்சவங்களுக்கு நீ இப்டி சாப்பாடு பண்ணி குடுத்தன்னா ச்சீக்ரோ இம்ப்ரெஸ் பண்ணிர்லா எனக்கு இங்கு சாப்பாடு பண்றது புடிக்கு ஆனா அவன் கொ தப்பே இருந்தாலு கொறச்சொல்லாம சாப்ட்டாங்கன் வைங்களே நா பண்ணி குடுப்பே
எனக்கெல்லா அதல்லா சுத்தமா வராது தோழி நாளா சமச்சதே இல்ல கல்யாண முடிஞ்சி ரெண்டு மாச ஆகுது இன்னு நா சமையல் பக்கமே போல சோம்பேத்தனமாவே இருக்குதுன்னே கால்ல எவ்னோனே நம்ளு வீர நீ்ட் பண்ணணு எழுமுனாதா வீர தூத்து தொடச்சது கப்றதா பா ப்ரஷ் கூட பண்றது
மதர் இன் லா வந்துருப்பாங்க இல்யா அவங்கள்ட்ட
ஆ அதெல்லா கேட்டு கேட்டு சா எப்மாவது ஒருக்கா சா ரசோ வெக்கது. அதுமாரி மா மதர்ல்லாக்கு ஒடம் சரியில்லாத நேரத்துலா கு ஹஸ்பண்கூட சேந்து வெக்குது. அது ரசம் போல இருந்துச்சுன்னா நம்ம வெச்சதா அர்த்தோ. வெசம் போல இருந்துனா நம் ஹஸ்பண்ட மாத்தி குடுத்தரோணு. இப்பிடிதா ஒருக்கா நடந்துச்சு எ மாமியார்க்கு ஒடம்பு சரி இல்லாம இருந்தாங்க நாங்க அப்பதா ஊருக்கு இந்த டூருக்கு கெளம்பக்கூடிய நேரோ நாங்க எப்பும்போல டூர் போனது அப்போ ரசோ மு பப்படமு எனக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்கவே செய்து இங்க எல்லாத்துக்கு பப்படோ இருந்தா எத வெச்சுனாலு சாப்புடுவாங்க. ஸ்கூ இல்லனா பப்படோ வெச் சாப்ட்ருவாங்க. அதனால் நம்மளுக்கு வேல மிச்சோ நம்முளுக்கு அது எறங்காது. செரி ரசோ வெக்க ஸ்டாட் பண்ணியாச்சு நம்மளுக் எதுமே பண்னுன் தெரியாது பொடி மட்டு போட தெரியு ரசப் பொடிய மட்டு. அது நல்லா வந்துச்னா நம்ம வெச்சது. அது நல்லா இல்லன்னா ஹஸ்பண்ட் வெச்சது. லைட்டா புளி கூடிட்டு யார் வெச்சது ஹஸ்பண்ட் வெச்சது அவ்ளன்னா முடிஞ்ச்சு. அதலா கத்துக்கலா மெதுவா கத்துக்கலா.
ஓக்கே தோழி.
வேற சொல்லுங்க தோழி.
தெர்ல.
நீங்கதா சொல்ணு வேற என்னா நீங்க வேற சமையல் பண்ணுவீங்க என்னது உங்குளு நீங்க வெ பண்ற டிஸ்ல நல்லாருக்கு உங்குளுக் கே பிடிச்சது நா நல்லா பண்ணுவே எ அந்த மாரி சொல்ற டிஷ் எதா இருக்குதா?
பிரியாணி எனக்கு பிரியாணினா ரொம்ப புடிக்கு.
அப்ப எனக்கு ஒரு நாள் பண்ணி தந்துருங்க தோழி கூடிய சீக்கிரமா.
ஓக்கே. நா அது பி நா எனக்கு புடிச்சது நா பண்ணி பாக்கணு அப்டினு நெனைச்சுதா நா ஃபஸ் ட்டு ட்ரை பண்ணே. டெஸ்ட்டு ட்ரை பண்ணம் போது அப்டி ஆ ஊ அப்டி வந்தன்லா இல்ல ஓ க்கே சாப்பட்ற மாதிரி வந்துச்சு வீட்ல உள்ள எல்லாருமே லைக் க் பண்ணி சாப்ட்டாங்க எனக்கு அப்போ அப்போதா செரி நம்ம சமையல் பண்ணுவோமே அப்டின்னு கொஞ்சொத் அ அ தோணுச்சு அதுக்கப்புறத்துல இருந்துதா இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசோ அப்பிடி நெறைய வெச்சு கத்துக்கிட்டே. ஆனா என்ன இப்ப கேட்டாலு ரெசிபி சொல்லுங்கன் கேட்டாலு எனக்கு
ம் தெரியாது எனக்குமே நா கல்யாண்த்துக்கு மின்ன கொஞ்சொ கொஞ்சொ சமப்பே சிக்கன் ஆனா கல்யாண்த்துக்கு அப்றோ சுத்தமா கிச்சன் நம்ம கிளீனிங் மட்டுதா கிச்சன்ல வா வெஷ்ஷல் வாஷ் பண்றோமா பாத்திரத்த கழுவி வெக்கிறோ. கிச்சன் ட கவுண்ட் டாப் எல்லாத்தையு க தொடச்சி வெக்கோ நம்மளுக்கு கிச்சன் எல்லா எடமு நீட்டா இருக்கணு. லைட்டா தூசி இருந்தாலு தூத்திட்டு இருப்பே எ மாமியாரு எப்புமா வந்து வெளக்குமாரு கையுமாதா இருக்கன் சொல்லி சி பண்றது நம்மளுக்கு கால்ல எழும்புனது வீடெல்லாந் தூத்து கிளீனா இருந்தாதா சாப்பா அட் துதா சாப்ட்ற விஷ்யம் பல்த்தேக்கிறத அப்றந்தா வீடெல்லா தூத்துறதுக்கு அப்றோதா பல் தேக்கிறது.
ஓகே ஓ
பழகிட்டு என்ன பண்ண முடியு ம் அனால ஐ நீங்க அப்ப கூடிய சீக்ரத்துல எனக்கு நீங்க பிரியாணி பண்ணி தரணு ஓகேவா தோழி?
ஓகே பண்ணிர்லா பண்ணி என்ன தவ தரவே செஞ்சர்லா நீங்கப் டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு எங்கிட்ட ரெசிபி கேப்பீங்க ஆனா